வணக்கம் தோழரே வணக்கம் தோழி
ஆஹ் நல்லா இருக் நல்லா இருக்கேன் நீங்க படிச்சசிட்ருக்கீங்களாக்
ஆஹ் ஆமா தோழி நா படிச்சிட்டிருக்கே தோழி அ வந்து இப்பதான் இது முடிச்சிட்டு ஆ ஃபர்ஸ்ட் இப்ப ன்ன பி ஏ அ இஞ்சிநியரி முடிச்சிட்டு இப்ப அடுத்த இது பண்ணிடு பொரில் கல்லூலி முடிச்சுட்டு பத்து வேலை காண்டி தேய்ப்
சொந்த இத பத்தி ரொம்பப் பேசக்குடாது தோழரே அப்பர வந் து தோழரே உடற்பயிற்சிய பத்தி பேசுறிங்களா அதனால என்கு உன்னென்ன நன்மைகள் கெடைக் இது
உம் உடல்பயிற்சி எப்டின்னா நீங்க காலைல தெனமும் எழுந்து எழுந்து ஆஹ் காலையில் இந் நீங்க நடப்பயிற்சி போனும் நடப்பயிற்சி பத்தி தா ஒரு தொத் தொலைவில் இடிவெ ரெண்டுத் தொலைவில் தூரம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒடம்பு வந்து அளவா ஆரோக்கியமா இருக் அத வந்து தினமும் கடைபிடிக்கணும்
ஆமாம் தோழரே
தி நீங்க ம காலேல பாத்தீங்ன்னா உங்களுக்கு காற்று எல்லா ம்-ம்-ம்-மாஸ் இல்லாம நல்ல காற்று சுவாசிக்கிறோ உங்களுக்கு இதா இருக்கு அதனால நீங்க வந்து அத வந்து சுவாசிக்கிறப்போ ஒடம்பல்ல வந்து எந்த நோய் எ எதுவ்மே வராது அதனாலதா உங்களுக் அவ்ளோ நல்லது காலேயில பொன்டது அதே மாரி ஈவ்னிங்கு அதே மாரி சாய்ந்தரமும் அதே மாரி நீங்க பண்ணீங்கன்னா ஒடம்பு உங்ளுக்கு அவ்ளோ ஆரோகியமா இருக்கு
ஆமாம் தோழரே நா வந்து
அதுக்கு தேவையானது நீங்க எப்டின்னா தினமும் ஒ அ ஒன்னு ரெண்டு முட்டை ஒண்ணு இல்லாட்டி ரெண்டு முட்டை நீங்க சாப்புடுறது அவ்ளோ நல்லது ஒடம்புக்கு ஏன்ன அதுதான் உங்ளுக்கு அவ்ளோ ஆரோக் கியமானது இப்போ வலிமைய குடுக்கு ஒடம்புக்கு ம் அதுக்கப்புறோ
இந்த சைக்கிளிங் போவாங்களே அது நல்லாத தோழரே நல்லதுதானே
அ அத மிதிவண்டி ஓட்டற ஓட்டுறது நம்ம ஒடம்புக்கு அவ்ளோவு நல்லது தோழி
ஆமா தோழரே ஸ்கிப்பிங் எடுத்துக்குறது உம்
ஆஹ் அதெல்ல அ‌அதெல்லா இப்ப யாரு பண்றதுல்ல தோழி முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இப்ப யாரு அந்த மாரிலா பண்றது கெடையாது
ஓ அதாவது நடக்கறது செரி ஓடுறது கொஞ்சோ நல்லதுதா ஒடம்புக்கு
உம் எ இது மாதிரி பண்ணணு நம்ம கிங் போயிட்டு நல்லபடியா இது பண்ணணு
ஆமா அப்புறோ வந்து இந்த ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு கையே அப்டி தூக்கி
உம்
டூ த்ரீ ஃபோர் சொ நாலு திசையிலு இது பண்ணுவாங்கல்ல அந்த மாரி செஞ்சாலு நல்லது தான
ஆமா ஆமா தோழி அதே மாரி பண்ணனும்னா அதுக்கப்புறோ காலையில பாத்தீங்ன்னா யோகா மாரி பண்ணி உடற்பயிற்சி நம்ம பண்ணணு
மூச்சு பயிற்சி பண்ணா நல்லது தியானம் பண்ணாலும் நல்லது நம்மளுக்கு உம் இவ்ளோது நல்லதுதா அப்புறோ நீங்க இந்த இதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போறீங்களா உடற்பயச்சி நிலையத்துக்கெல்லாம்
இல்ல தோழி அதுக்கெல்லாம் போகல தோழி அதுக்கு நம்ம இப்ப அதுக்கு போயிட்டு நம்ப காசு தேவை இல்லாம செலவழிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிவீட்டுல இருந்தே பண்ணிட்டு போயிடலாம் அந்த காசு இருந்தா அந்த காசுல்ல நம்ப தேவையான தேவையான ச துள்ளப்ப சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இது நம்ப பண்ணிறலாம் எதுக்கு நம்ம அங்க போயி காசு தேவையில்லாம கொடுத்துக்கிட்டு உ சத்திர சத்து மாவு அதிக இதெல்லாம் சேர்த்து இது உங்களுக்கு உடம்புக்கு தான் இத ஆகுது இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அத நீங்க வீட்டு வீட்டுல உள்ள ஏ வீட்டுல உள்ள உணவே நல்லாதான் நீங்க சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஆரோக்
என்னான்னா இந்த பொரிச்ச உணவுகள எடுத்துக்காம குழம்புல போடுற உணவுகளை எடுத் சூடாவே இருந்
மீன மீன் எடுத்துனால மீன் குழம்பா வச்சு சாப்பிடணும் வறுத வறுத்து சாப்பிடாம மீன் குழம்பு சாப்பிடடுறது அவ்வளோ நல்லது
ஆமாந்தோழரே அந்த காலத்துல உடற் பயிச்சுன்னா என்னான்னு தெரியுமா இருக்கு ம் தண்ணி இறப்பாங்க நாங்கெலாம் கிணத்துல இருந்து வாலி இருக்குலெ கயிற வச்சு இழுத்து எரைக்கும் போது அந்த கைக்கு நல்லா ஒரு உடற்பயிற்சி கடைக்கு
ம் ம்
அப்ற பைப்பு இதல்லா எங்க அங் வசதி இல்லங்க தோழரே நாங்க ரொம்ப தூர நடந்து போயி அ அடி பொம்புள அடிச்சு எடுத் துருவரணு கெணத்துல எறக் வச்சு கொண்டு வரணு அப்புறோ பெரிய இந்த லாரில வந்து ஊத்துவாங்க அப்ப பத்து குடோ ப அஞ்சு கொடன் சொல்லி அங்கர்ந்து புடுச்சு தூக்கிட்டு வர்ணு தோழரே இதெல்லா வந்து நடைபயிற்சிக் கு நல்லது ஆ வெய்ட்டு தூக்குறதுக்கு நல்லதா ந்துது அப்பறொ மாவல்லா ஒரல்ல போட்டு ஆட்டுவோ அது வந்து பாத்தீங்கன்னா இடுப் பூக்கு நல்லா ஒரு இடுப்புல சதை வ ராம இருக்கறதுக்கு இதா இருந்துது அம்மி அம்மிலதா அரச்சு கொழம்பு வச்சோமா அப்ப வந்து அது உடற்பயிற்சி நல்லா இருந்துது இப்பதாம் பாத் தோழரே மாப்பு போட்டு தொடக்கிறாங்க அப்பல்லா வந்து வெறு துணி எடுத் து வச்சி தரைய இப்டி தொடப்
ஆமா தோழி இது தெரீமா உங்களுக் தென்ன வெளக்கமாரு தெரீமா தென்ன வெளக்கமார்ல நீங்க வீட களிவ்விட்டீங்னா உங்களுக்கு அவ்வளோ இதா இருக்கு இப்ப எங்க அதுக்கு தேவையான இதெல்லா வந் துருச்சி உங்களுக்கு
ஆமா அதெல்லா நல்ல உடற்பயிற்சியா இருந்தது அப்பறம் பாத்தீங்கன்னா ம் துணியெல்லா நாங்ளே உக்காந்து தொவச்சோ ஆ அப்ப வந்து எந்த ஒரு வியாதியுமே வர்ல எங்களுக்கு தோழரே இப்ப வாஷிங் மிஸினு கெரைண்டர், மிக்சி இதெல்லா வரப்போயி எல்லா நோயு வருது தோழரே
ம் ஆமா தோழி நீங்க கைல எது துணிய தொவச்சு பாருங்க உங்களுக்கு வாசமு நல்லாருக்கு துணில உள்ள அழு போயிருவோ ஆனா இப்போ நம்ப வெச்சிருக்க மிஷி ன்ல எல்லாமே போடுறோ நீங்க போட்டது பாத்தீங்கன்னா அப்டியேதா இருக்கு உங்களுக்கு எந்த இதுமே இல்ல
அப்ப ஆறு இருக்கு தோழரே ஆத்து க்கு எடுத்துடு போய் நல்லா தொவச்சு அலா சி காய வச்சு நாங்களும் நல்ல தலைய அலசி காய வச்சுட்டு வந் ருவோம் எந்த ஒரு இதுமே கிடையாது கிருமின்ட்டு இப்ப பாருங்க எத எடுத் தாலு அந்த தண்ணியில அந்த கிருமி இதுல இது
அதான் தோழி எல்லா இதுலயமே இது பா இரசாயன கலக்க ஆரம்பிச் டாங்க தோழி ஆறு கொளம் குட்டை ஏரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவ்ளோ மாசு படிஞ்சிருச்சு அதனால மக்கள் யாரும் குளிக்க போறதுல்ல ஆடு மாடு எல்லாமே குடிச்சாலுமே அதுங்களுக்கு வியாதி வந்துரு
உம்
எதுவுமே இதாக மாட்டேங்குது இப்ப முன்ன மாரி யாரும் குளிக்க மாட்டேன்றாங்க கெணர்லியா சரி ஆத்துலயே சரி யாரும் இப்பலா குளிக்க மாட்டேன்றாங்க அதுல குளிச்சு இது பண்ணாதான் உங்களுக்கு உடம்புக்கு அவ்ளோ ஆரோக்கியமா இருக்கும் கை கால் வலியெலாம் உங்களுக்கு
அந்த காலத்துல எங்க அப்பா எங்க வீட் ட்டுக்காரு பையன் எல்லாருமே வந்து சைக்கிள் தான் ரொம்பதூரம் மிதிவண்டியிருக்கு ல ரொம்ப தூரம் போவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் பையன் அதுல தான் போவான் ஆரோக்கியமா இருந்துச்சு அவரு வீட் ட்டு உள்ளவங்களும் அதுல தான் போவாங்க சைக்கிள் ல்ல எல்லாருமே எந்த வியாதி வராம நல்லாதான் இருந்தோம் தோழரே சைக்கில்லாம் போய் வண்டி வந்துச் ச்சி வெயிட் போட ஆரம்பச்சிரு ச்சு உடம்பு எல்லத்துக்குமே
உம் புரியிது புரியிது
உம் அதனால பழைய காலத்துக்கே போயிடலாம் போலதான் இருக்குது
அதான் தோழி ஆமா பழைய காலத்து போறதுனாலதான் உடம்பு எந்த பிரச்சனை இல்ல நோய்எதுவுமே வர ராது பாத்தீன்ன நோய்ல பாத்தீங்கன்னா என்னென்னமோ நோய் சொல்றாங்க சக்கர நோயின் றாங்க அஹ்
விவசாயம் பண்றவங்க பாருங்க ஏரு உழுவுறது பி தண்ணீர வந்து நீர் பாய்ச்சறது து இதெல்லாம் பாருங்க அவ்ளோ ஒரு ஒடம்புக்கு
அதா அதா தோழி ம்
மாடு வளக்கறவங்க பாத்தீங்ளா அவுங்க வந்து அந்த சாணத்த அல்றது வெக்கல்ல
அதான் தோழி அ இப்ப மாடு சாணத்த மொத்த பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுகளுக்கு அத வந்து ஏற்றுமதி பண்ணி ட்டுருக்காங்க அது வந்து அவ்ளோ இதா இருக்கு உங்களுக்கு பெனி ஃபிட்டா வந்துட்டுருக்கு அவ்ளோ உபயோகப்படுத்துட்டுருக்கு எல்லா நாட்டுகளுமே ஆகட்டு
அ அதான் தோழரே அதெல்லா வந்து அள்ளி குப்பையை கூட்டி அள்றதெல்லா உடற்ப யிற்ச்சிதானே அது ம் ஆடு மாடு வளக்கறது கோழிங்க வளக்கறது இது எல்லாமே வந்து நம்ம உடல் உழைப்புகள்தா முக்கால்வாசி
அதான் தோழி அப்பெல்லா அந்த காலத்துல பாத்தீனா சாப்பாட கட்டிட்டு தண்ணி பாட்டில எடுத்துட்டு எல்லா போ போய்ருவாங்க தண்ணிக்கேன எடுத்துட்டு பொய்ட்டு ஆ சாந்தரொந்தா வருவாங்க ஆடு மாடு எல்லாத்தையு மேச் ட்டு இப்ப பாத்தீங்னா உங்களுக்கு ம மனிதர்களுக்கு நல்லா இருந்த்ச்சு ஆடு மாடு கு நல்லா இருஞ்சி இப்ப பாத்தீனா எல்லாத்துக்குமே நோய் வர ஆரம்ச்சிருச்சி ஆ ஆடு மாடல்லா ஒ கட் டிப் போட்டே எல்லா வெச்சிருக்காங்க வெளில அனுப்பாம உள்ள உள்ள ஈ கொசு மத்தபடி இள்ள பூச்சிகள் எல்லா வந்து இதாயி அனால இப்ப ஒன்னும் பண்ண முடியானால அதிக அளவுல எல்லா எறந்துட்ருக்குங்க மாடுகள்லா
ம் கொழந்தைங்களே பாருங்க சாந்தரொ ஸ்கூல் உட்டு வ ந்த ஒன்னேயே தெருவுல இருவது புள்ளைங்க இருக்குங்க வெளாட உட் ட்டுருவாங்க இப்ப ஒரு புள்ளைங்களையாது பாக்க முடியுதா பத்
அதா அதா தோழி நாங்கல்லா பாத்தீங்கன்னா சின்னப் புள்ளைல வீடு கட்றதுக்கு மண்ணெல்லா கொ கொட்டி வெ ச்சிருப்பாங்க ஒரு ஒரு வீடு பக்கத்துலயு அதுல பாத்தீங்னா அப்டி வெளாண்டுட்ருப் போ மண்ல மண்ல உருண்டு பெரண்டு அப்டி வெளாண்டுட்டு இருப்போ மண்ல இப்ப பாத்தீயன்னா எந்த பிள்ளைங்களுமே மண்ண என்டாலே பயப்படுதுங்க ஐயயோ மண்ணா அப்படின்ற மாரி நாங்களா எல்லா வளந்து ஏறி குதிச்சு அடிச்சு ஒரு ஒருத்தங்க மண்ண தூக்கி ஒரு ஒருத்தவங்க மேல போட்டுக்கிட்டு அப்படி வளந்துட்டுருந்தோ நீங்களா இந்த மாரிலா வெளாண்ட்ருக்கீங்களா தோழி
ஆமா நாங்க வந்து அப்ப வந்து எப்படின்னா லீவ் விட்டுருவாங்க அப்ப வந்து எங்க வீட்டு்ல எல்லா ஆடு இருக்கு அதெல்லா எடுத்துட்டு போயி வுட்டுருவோ அது ஓடும் நாங்களு ஓடணு அப்ப ஓடும்போது எவ்வளவு கால்வலி எதுவுமே இருக்காது
உம் புரிது தோழி
இப்ப ஒரு அடி கூட லால எடுத்து வைக்க முடியல அதுதா ஆரோக்கியமா ருந்தது உடற்பயிற்சி மாரி ஓடவு ஒடியாரவு நல்லாருந்தது மணல்லா வந் து ஆமா நீங்க சொல்ற மாரி அங்கங்க மணல் கொட்டி வச்சிருப்பாங்க அதெல்லா வந்து தூக்கிட்டு போய் இன்னொரெடத்துல கொட்றதே வந்து அது ஒரு உடற்பை இதா எங்களுக்கு சட்டியில அப்டி தூக்கி கொண்டு போய் கொட் ட்ராங்க பத்
ஆமாந்தோழி இப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லா எல்லாமே உங்களுக்கு வண்டியிலே வந்துருச்சு வண்டியே போய் வீட்டு வாசல்ல எறக்கி உட்றது மண்ண பிரிவு வண்டி அள்ளிட்டு போகுது மனிதர்களுகு வேல இல்லாம போயிருச்சு தோழி
மாடியே ஒரு நாளைகு அத்தன்தடவ ஏறி எறங்கி தண்ணி பேய்ரும் பி அங்கவுள்ள தொட்டியில ஊத்திட்டு வருவோ மாடியில இப்ப ஒரு படி கூட ஏறி எறங்கமுல அப்ப அடிவயிர் ல்லாம் கனமால்ல உடற்பயிற்சியாந்துச்சு மாடி ஏ ரியறங்கு இப் ப்ப விட்லயே உக்காந்துருக்கனால வய வயிரெல்லா கனமாயி வியாதி தா வர ஆரம்பிச்சிருச்சு
அதா சொல்லி முன்னாடில்லா இத நம்ம மளிக கடைக்கு போணும்னா இப்ப நம்ம நடந்து போய் தா வாங்கிட்டு வந்துட் ருப்ப இப்ப பாத்தீன்னா வண் இல போறோ அப்டி இல்லன்னா நம்ப இதுலேயே சமூக தலையல்ல நம்ம இது பண்ணீன்னா பதிவறுத்து பண்ணா வீடு வீடு தேடியே வந்துருது எல்லாமே உங்களுக்கு
ம்
ம் ஒது ஆ அர மண் நேர இல்லாட்டி ஒரு உங்களுகு காமண் நேர தா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே தேடி எல்லாமே வந்துருது அதனால மக்கள் யாரு நடக்கறதில்ல நடந்தாதா நம்பளுகு ஆரோக்கியோ யாரு நடந்து போய் எங்கயு வாங்கறது இல்ல ம்
யாரு நடக்கவே மாட்டிங்கிறாங்க துணிமணி எடுக்கலா இங்கருந்து போனோ போனோ இப்ப வீடு தேடி எல்லா துணிமணியு வருது அதே போகுது அதனால அதுக்கூ வேல இல்லாம போச்சு வியாதிகள் அதி அதிகமாய்போச்சு.
உம் வியாதிகள் பார்த்தீங்கனா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கனா அவ்ளோ பேர் நிக்கறாங்க. நம்ளால்ல உள்ள இந்து போ முடியல
முதல் வேலையா நீங்க ஒட வெயிட்ட குறைங்க, ஒடம்ப குறைங்க கால்வலி அப்பதா உங்களுக் வராது அப்டிங்கறாங்க. எவ்ளோகெளவு நம்ம வந்து பழய காலத்துக்கே போயி ஆரோக்கியமா நம்ம வந்து டெய்லீ நடக்கணூ. சின்ன சின்ன வேலைகள செய்யணு நம்பளே தொடைக்கணு வீட தொடைக்கணு. கூட்டணு இதெல்லா செஞ்சா நம்ம ஒடம்புல எந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோங்கற மாரி நோய் இல்லாம வாழ்லா. உடற்பயிற்சி மிகவும் ஆரோக்கியமானதாக் கும் த தோழரே
செய்வது உடற்பய்ச்சி செய்வது நம்பளுக்கு அவ்ளோ முக்கியோ தோழி. வாழ்க்கைல உடற்பயிச்சிதா நம்பளுக்கு. உம் சேரி தோழி ந மீண்டும் சந்திப்போம் தோழி ஓகே நன்றி வணக்கம் தோழி.